ஆ செரி நானு எனக்கு இன்னும் அது டார்கெட்ல மூணு இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு தான் நான் கால்ல பண்ணிருந்தது எனக்கு இது தெரியவே இல்ஹ் ஒன் வீக் ஆயிடுச்சு நான் இது ஓபன் பண்ணி நே அத்துதான் நான் ஒரு ரெண்டு கால் மூணு கால் பேசிட்டு இருந்தே உம்
சேர் செரிங்க
செரி அதனால ஒண்ணு பிரச்சனை நீங்க உங்க முணு முடிச்சு கூட நா அப்றம் பண்ணிக்கலாம் ஒன்னு பிரச்சனை இலை
ஆ செரிங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த காலத்த பத்தி பேசலாமா இந்த கிளைமேட்
ஆ ஓகேமா க்ளமேட் எத பத்தி பேசலா ஜென்ரலா எதனாலும் ஓகே அங்க எப்படி இருக்கு இப்போ கிளைமேட் இங்க வந்து இப் இப்பதான் வெயில்ல இருந்து மலைக்கு ம மழை வர மாதிரி இருக்கு
இல்லைங்க இங்க நல்லா வெயில் தான் அ
உம்
நம உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம குழந்தையில ஸ்கூல் க்கு போகும்போதெல்லா என்ன ஆகோ கரெக்ட்டா இப்ப வெயில் காலம்னா வெயில் அடிக்கும் மழ காலம்னா மழை அடிக்கும் இளையதிர் காலம்னா இளையதிர் காலம் பணி காலம்னா பனி ஆனா இ இப்போ அந்த மாதிரி கரையவே
ஆஹ் சம்மர்ல மழை பெயுது ஆஹ் கண்டிப்பா கண் அதாவது நம்ம வந்து கெஸ் பண்ணவே முடியாது இப்போ இன்னைக்கு மழை மதியம் செம்யா வெயில் அடிக்குது நிஜமா மழ வராது ந பண்ணனா ஒரு மூணு மணிக்கு மேல ப இருட்டிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரத்துல பெரிய மழையா பெய்ய ஆரம்பிச்சிடுது சில நேரம் அப்டியே இடியும் மின்னலுமா இருக் ஓ செரி அப்பனா மழை வர போகுதுன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்ருக்கப்போ மழையே பெய்யாது ச்சீ அந்த மாதிரி எல்லாம் இருக்குது உம் முன்ன வந்து நல்லாருக்கும் சம்மர் விட்டாங்கனாலே ஃபுல் வெயில் இதுலேயே தான் இருக்கும் ஆஹ் மழ பெஞ்சா அடிக்கடி மழை பேண்ஜிட்டே இப்ப மழை எப்ப பெய்யும்னே சொல்ல முடியாது
இந்தாலும் நம்ம கொழந்தையா இருந்தப்போ இருந்த மலையெல்லா இப்போ இல்ல தானங்க அப்பெல்லாம் எப்டி மழை அடிக்கும் மா நறையா மரம் விழுகும் அப்புறம் பாதிங்கனா தண்ணி நரையா அப்டியே அடிச்சிட்டு வரும் அந்த மாறிலாம் நறையா இருக்கும் ஸ்கூல்க்குளாம் பாதிங்கனா நனன்ஜிட்டு நனஞ்சுதான் வருவோம் உம் ஆனா இப்போ ஓ அந்த அந்த அளவுக்கு இப்ப வந்து மழையே இல்ல இல்லையா
இல்ல இல்ல ம்ம் ஆமாமா மா எங்க ஊர்ல்லாம் ரொம்ப ரொம்ப இதா இருந்தது நான் கல்யாணம் பண்ணி வந்த ஊர்ல ஆஹ் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல இப்ப கொஞ்சம் மழ அதிகமாபெயிறனால தண்ணி பஞ்சம் இல்ல நா வர்றப்போலாம் இருபத்தோரு நாள் இருவத்தி ஐந்து நாள் ஒருக்கா தண்ணியே வரும் ஹ கார்பரேஷன் வாட்ரே அது வரைக்கும் எல்லாரும் இந்த ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு இந்த கார்பரேஷன் லாரி வரும் பாதிங்னா அதுல பிடிப்பாங்க அப்றம் இந்த டிராக்டர்ல தண்ணி வண்டி தண்ணி மாதிரி இந்த டேங்க் போட்டு ஒரு கொடத்துக்கு இவ்ளோன்னு சொல்ட்டு அது கீழ மாடிவீடான்னு சரி ஏன்னா தண்ணிபஞ்ச இருக்கிறப்ப என்ன பண்ண முடியும் உப்புத்தண்ணிய அதிகமா யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ட்டு ஆஹ் ரோட்ல நின்னு நின்னு தண்ணி பிடிப்பாங்க ஆச்சரியமா இருக்கும் எனக்கு பாக்கும்போது நா பெறந்து வளந்த ஊர்ல பாத்தி ஏன்னா தண்ணி பஞ்சமே இருக்காது இதுதான் எங்க வீ ஊருனா எ எங்க வீட்ல இருந்து ஒரு இருவது அடில வைகை ரிவர் கொஞ்சமே இருக்காது அப்டிலாம் இருந்துட்டு மேரேஜ் ஆயி வந்தப்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் அஹ் இப்போ இப்போ பலகிட்டு சீ உப்பானா தண்ணி அந்த பிரச்சன இல்ல
ல ஆனா காசு குடுத்து தாங்க தண்ணி வாங்கறாங்க ஏன்னா மழ இல்ல நமக்கு எங்கேயுமே வந்துட்டு அந்த க்கு ரொம்ப சுத்தமான தண்ணி எல்லாம் கிடைக்கறது இல்ல ஆஹ அதனால டவுன்ல எல்லாம்
முன்னெல்லாம் வந்து மினரல் வாட்ரு யூஸ் பண்ண மாட்டாங்க அது வந்து ஹெல்த்துக்கு நல்லதுக்கு கெடையாதுன்னு சொல்லிட்டு மினரல் வாட்டரே யூஸ் பண்ண மாட்றடாங்க இப்ப மினரல் வாட்டர் இல்லாத வீட் இதே இல்ல இன் இந்த மாரி ஆயிருது
ஆமா உண்மதான் அது உண்மதான் அப்பறம் பாத்தீங்கன்னா இப்பவுமே வந்து சொல்லுவாங்க நல்லா தண்ணி வந்து மினரல் வாட்டர் கெடையாது அப்டி நானா வேற வழி இல்ல ஆ ஆ வோர வழி இல்ன்னா எல்லா இரு ல உப்பு தண்ணி தான் கெடைக்குது போர் தண்ணியும் வந்துட்டு உப்பு சப்பு இல்லாம இருக்க அதனால
அது ஒரு மாற்றமா இன்னொரு தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி கார்ப்பரேஷல விடுறது தண்ணி ஹைஜீனா இல்லா சன்டைம்ஸ் வருங்க பிலிச்சி்ங் உடர எல்லாம் அந்த ஸ்மெல் வரும் ஆ க்கோனிங் ஸ்மெல் வ அதனாலேவோ வந்து குளிக்க மாட்டுறாங்க அ இன்னொன்னு நாங்க சின்ன புள்ளையா இருக்கிறப்போ வந்துஹ நான சொன்னேன் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இருந்து பக்கத்துலதான் வைகைறிரிவர் இருபது அடிதான் இருக்கும் ஆ அந்த வைகறிவர் ல இறங்கிப் கொஞ்சம் தூரம் உள்ளே போ ஆத்துக்குள்ள போன்னாஹ ஊத்து போ ஊத்து சொல்லி கேள்விப்பட்டிருக்
ஆ கேள்விப்பட்டிருக்கேன் எங்க வீட்டு பக்க கல்ல ஊத்து தண்ணிதாங்க சின்ன வயசுல ஆமா கல்யாணம் பணி குடுத்த இடத்துல சொல்லுங்க உ
அந்த அந்த தண்ணிய தோண்டி குழி மாரி போட்டு வச்சு தண்ணி ஊறிட்டே இருக்கும் போய் குடத்துல இருந்து எ நல்லா சின்ன சின்ன க கிண்ணத்துல மோந்து மோந்து அதை பில்டர் பண்ணி அத கொண்டுவந்து வீட்டுல குடிப்பாங்க பர்ஸ்ட்லாம் அந்த மினரல் வாட்டர் இதலாம் முன்னாடி சொல்றேன்
ஆஹ் பாத்தீங்கன்னா நாங்க சின்ன வயசுல இருந்து ஊத்துக் தண்ணிதா நீங்க சொன்ன மாரிதா ஒரு வல மாரி இருக்கற இத வச் ச்சுட்டு என்ன பண்ணுவது ஜர்னி வச்சுட்டு தண்ணி எடுத்தெடுத்து ஊத்தி கொண்டு வந்து பயன்படுத்திட்டு இருக்கோ இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஆறு இருக் நாங்க ஆத்து தண்ணியேதா வந்து பயன்படுத்துறோ இப்போ மட்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச வந்து தண்ணிய ஆ வந்து ரொம்ப வறண்டு கெடக்கறதுனால பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த அழுக்கான தண்ணிதா இப்ப வருது ஏன்னா வெயில் காலோ இல்லயா மா வழி இல்ல அப்டின்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு அப்புறத்துல இருந்து பாத்தீங்கன்னா நல்ல தண்ணி வரு அதனால எங்களுக்கு தண்ணி பஞ்சோ எல்லா இருந்ததே கெடையாது இருந்தாலு சில சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லா தூரத்துல போகுமோ அவங்கல்லா பாத்தீங்கன்னா தண்ணி பணங் குடுத்துதா வாங் றாங் குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு
ஆமா ஆமா உம்
அதெல்லா பாக்கும்போ கொஞ்ச பாவமாதா இருக்கும் ஏன்னா வர கொழந்தைங்க இப்பவே காசு குடுத்து வாங்குறாங்கன்னா
ஆமா நா இங்க வந்தப்போ அதா இப்போ எனக்கு மேரேஜ் ஆயி லெவன் இயர்ஸ் ஆயிடு ச்சும்மா நா லெவன் இயர்ஸ் முன்னாட் இவங்க வீட்டுக்கு வரப்போ அ எப்டின்னா அ வீக் த்லி அதாவது இருவத்தோரு நாள் இருவத்ரெண்ட் நாள் இருவத்தஞ்சு நாள் ஆயிடு தண்ணி வர சோ உப்பு தண்ணியே அந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியாதுன் சொல்ட்டு எங்க வீட்ல என்ன பண்ணுவோ தனி தனியா உப்பு தண்ணிக்கி நல்ல தண்ணிக்கி சோ வந் ந்து ஆ டிராக்டர்ல வந்து ஏத்துவாங்க அறநூறு ரூபா நெனைக்கிறே ஒரு டிராக்டர் அப்போ இப்போ எவ்வளவுன் தெரில ஆஹ் அந்த வாட்ரு தண்ணி ஏத் ஏத்தறதுக்கு அறநூறு ரூபா பே பண்ணி ஏத்துவாங்க அப்ப இந்தப்ப காசு குடுத்து வாங்கி தா நம்ம ஒரு அத்தியாவசியத்த யூஸ் பண்ற மாதிரிதா சூழ்நெல வந்ததுக்கு காரணமே இந்த பருவ நிலை வந்து மாறி
மாறனதுதா உண்மதா அதுக்கு காரணோ பாத்தீங்கன்னா மனிதர்கள்தா இருக்குற மரோ எல்லாத்தையு வெட்டிர்றோ பின்ன பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகம் ஆயிடுச்சு அது எல்லாத்தையுமே நம்ம பூமி கீழ தான் வந்து போட்டு வச்சர் றனு அ அது என்ன ஆகுதுன்னா பூமியோட இயல்பு வந்து மாறிடுது இல்லயா
எல்லாமே மார ஆரம்பிச்சிருது ம் ஆனா இந்த இப்ப இந்த வெயில்லாம் அதிகமாயி ஸ்கூல் ரீயோப்பன் பண்ண மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எப்டியோ பண்ணிட்டாங்க
ஆமா அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம நெறைய வந்து மரம் வளர்க்கணும் இல்லயா நெறைய மரம் இருந்தா அதான் வந்துட்டு பூமியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓ
கொஞ்சமாது இதாகும் நீங்களே பாருங்களேன் நீங்க ஒரு ஹைவேல போயிட்டே இருக்கீங்க ஆ வெயில் ரொம்ப இருக்கு நான கூட ஒரு இடத்துல முன்ன வந்து எப்டி இருக்குனா ஒரு ஹைவேனாலே சைடு ஃபுல்லும் மரம் இருக்கும் ரெண்டு சைடும் மரம் இருக்கும் அ மழப் பெஞ்சாலெ என்னால்ல ஒரு உதுக் கெவைக்கவாது முடியும் இப்ப போற வழி பாருங்க எங்கேயாவது ஒ இடத்துல ஒரு காத்து கூட வரமாட்டேங்குது அ மரங்கள் இல்லாதனால அப்டிதான் ம் நாங்க இருக்க ஏரியாலா பாத்தீங்கன்னா எங்க வீடெல்லாம் சுத்தி ஒரு ஆயிரம் வீடாது இருக்கும் நெறுக்கி நெறுக்கி நெறுக்கி வீடுதான் தெரியும் கண்ணுக் ஒரு மரம் பாக்குறது ரேறு
இல்லாட்டி மொட்ட மாடியிலயாவது கொஞ்சம் செடிகள் எல்லாம் வளர்க்கலாம் இல்லயா சைனால எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க நெறைய வந்து அவங்க மரங்கள் வந்து நட் வச்சுட்டே வராங்க ஒரு வேலி மாரி பண்ணி வராங்க அவங்க நாட்ட சுத்தி தீன் சொல்லி அந்த மாரிலாம் கொஞ்சம் பண்ணா இந்த பருவநிலை மாறும் நெறைய தண்ணி கெடைக்கும் அதனால ஃயூச்சர்ல பாத்தீங்கன்னா இருக்கிற கொழந்தைங்களுக்கு க்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் வந்து இருக்காது
மொத நல்ல காத்து இல்லயே ங்க ஆக்சிஜன் இல்லாம நம்ம ஃபுல்லா நம்ம சுவாசிக்கிறது எதுவுமே நல்ல காத்தே கெடையாதே உம் அதுவே நமக்கு எவ்ளவு ப்ரப் வரும் எவ்வளவு நோய் வருது இந்த கா இதெல்லாம் பத் இல்ல இந்த டெங்கு கொசு பரவுற மாரி காத்துல பரவுற மாரி எவ்வளவு டிசீஸ் இருக்கு தண்ணி சுத்தமில்லேன்னா வந்து இது வருது மஞ்சக்காமல அந்த மாரி நெறைய மஞ்சக்கம்மல வரது காரணமே தண்ணி ஹைஜீனா இல்லங்கிறாங்க இப்பல்லாம் பாத்தீங்கன்னா உம் பக்கத்துல ஒருத்தவங்க ரிலேஷன் வந்து கவுவர்மெண்ட் ஸ்கூல் அந்த பண்ணு பொண்ணு படிச்சது ஆ பொனுக்கு மஞ்சக்காமலனு சொல்ட்டு பாத்தா வேற எந்த இதுமே இல்ல தண்ணி தண்ணினாலதான் அவளுக்கு வந்திருக்கோ அப்டின் சொல்லி சொன்னாங்க அஹ் அதாவது ஹைஜீனா இல்லாம குடிக்கிறது
நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு புதுசா போய் தண்ணியை வந்து பபைன் ப்பாற குடிக்கிறதுகு ந முன்ன கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும் அப்ப அதுல இருக்கிற கீருமி அதிக் கிருமி நாசி இது மாரி தானாங்க அப்போ வந்து நம்ம ரோட்டுக்கும் வந்து அது இன்பெக்ஷன் ஆகாது தனி இல்ல எனக்கு கிருமியும் வந்து நம்ம உடலை பாதிக்காது
நீங்க இந்த கன்னியாகுமரி சைடு போயிருக்கீங்களா கன்னியாகுமரி அண்ட கேரளா சைடு போனீங்கன்னா அ வந்து அ அந்த ந கன்னியாகுமரியில நம்ம ஒரு ஹோடல் ரெண்டு மூனு தடவ போயிருக்கேன் போறப்போ பாத்தீங்கன்னா தண்ணியே பாத்தீங்கன்னா ஊத்துற தண்ணி ஒரு மாரி ஒரு பிங்க் ன் ரெடிஷா இருக்கோ
ஆமா அந்த பட்ட போடுவங்க
ட்ட போட்டு கொடுப்பாங்க பாத்தீங்களா நம்ம சைடல அந்த பலக்கமே இல்ல பத்தி இயா ஆமா ம் அந்த மாரி ஏதாவது பண்ணலாம் பண்ணம்னா கொஞ்சம் நமக்கு வீட்ல பண்ணலாம் இது என் பையன் மின்ட் வாட்டர்ன்னு சொல்ல இது ஒரு கண்ணாடியில ஒரு பெரிய மின்த் போட்டு ட்டு அந்த தண்ணிய குடிப்பான் ஆமா அது ஒரு ஹோட்டல்ல பாத்துட்டு வந்துட்டு எனக்கு அது பணி வேணும்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி பவுல் வாங்கி அதுல வந்து ஜக் மாரி வாங்கி கொடுத்து அதுல ஒரு இது மீன்ட்டு போட்டு உள்ள வச்சுட்டு ஒரு நாள் வரைக்கும் வச்ச வச்சு குடிச்சிட்டு இருப்பா அந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணலாம் ம் ஹீட்ட குறைக்கும் அந்த மீன் வந்து நம்ம ஹீட்ட வந்து கம்ளீட்டா குறைக்கும் ஆஹ் டைஜீஸ்ட்டுக்கு நல்லது ஆஹ் அந்த ஹோட்டல கம்பல்சரி எல்லா உம் கண்டிப்பா கண்டிப்பாா உம் ஒகே ஆமா தண்ணி இல்லன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது
ஆமா தண்ணி காத்து இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்
படம் பாத்திருக்கீங்களா ஆடு ஜீவிதம் அதுல அவங்க அந்த வரப் த்துல தான் அவங்க இந்த தண்ணிக்கு படுற கஷ்டத்தை பாக்கும் போது அவங்கதான் எவ்வளவு லக்கீன்னு தோணும் ஆ
உண்மதான் இனி பாத்தீங்கன்னா பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சா அப்படி எல்லா இடத்துலயுமே ஆயிரும் போல இல்ல
ஆமா அந்த மாரிலாம் ஆயுரனுமே தண்ணிணா நம்ம காசு குடுத்துதான் உன வீட்டு்ல இருந்து கொண்டு வாட்ருக்கேன் பாத்துருக்கீங்களா பஸ்ட் இந்த கலர் பாட்லலாம் வரசி அதுக்க முன்னாடி அது ஒரு மாதிரி வாட்டர் பாட்டில் வி வீட்டுல இருந்து கொண்டு போவோம் எங்க போனாலும் வந்தாலும் ஒரு கேன் கேன் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இப்ப மண்ண கேன் சொல்றத தண்ணிக்குனு சொல்லிட்டுலா யூஸ் பண்ண காலம் உண்டு ஆமா நம்ம இப்ப எங்க போனாலு சரி ஓகேமா ஓகே அடுத்த டாபிக்ல பேசலாம் செரி